அ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுடி
என்னப் பண்றீங்
நா சும்மாதா இருக்கே நீ
நா படுத்துட்டு இருக்கே சாப்டாச்சா
ஓ சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா
ஆ சாப்பிட்டே என்ன சாப்பிட்ட
நா வந்துட்டு தயிர் சாப்பாடு ஊறுகாவு சாப்பிட்டே நீ
நானு தயிர் சாப்பாடு உருளைக்கெழங்கு
சேரி சேரி செரி உங்க பாட்டி என்ன பண்றாங்க
பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சியல்லா என்ன பண்றா றாங்க
எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க என் தங்கச்சி சும்மாதா இருக்கா
சேரி சேரி
ம் உ தம்பி
எ தம்பி வெளையாட போயிட்டா
செரி செரி செரி வேல எல்லா கெடைச்சிருச்சா ஏதோ பாத்தியா
பாத்துட்டே இருக்கே எதுவுமே கெடைக்க மாட்டாங்கிது சரியாவே எனக்கு பேங்கிங்குள்ளதா போணுன்னு ஒரு ஆசை
ஆ ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆசைப்பட்டதுக்கு எதுவு கெடைக்காதோன்னு தோணுது
அதுதா கெடைக்கிறதுக்கு போகணு அப்டிதா நெனைக்கிறே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டல்லா சொல்லிருக்கே கெடைக்கணு அதுதா ஒரு வேள கடைச்சிச்சு அது நாளைக் போய் பாக்கணு அது செட் ஆகுமா இல்லையானனு தெரல நாளைக்கு ஃபிரண்டு கூட்டிட்டு போணு அது ராமநாதபுரம் சைடு
ஓ சேரி சேரி சேரி என்ன உன்னோட ஃபீல் தானா
ஆ என்னோட பீல்டு தா உனக்கு அந்த மாரி ஏதோ கெடைச் சா ஏதோ இன்டர்வியூ ப்ராசஸ் போகணுன்னு சொன்ன போனியா
இல்ல எனக்கு உன்னு அந்த மாரிலா கெடைக்கல தேடிட்டேதா இருக்கே டெய்லியு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து சென்னையில கெடைச்சிருக்கு வேற யாருக்கு கெடைக்கல இது எல்லாரு என்ன மாரி வீட்டு்லதா இருக்காங்க
சேரி சேரி
ம்
அதுக்கப்பறம் ம்
அப்பற வந்துட்டு ஒரு படம் பாத்தே நானு
ஆ என்னப் படோ
அது வந்துட்டு ஒரு படோ அந்த படோ வந்துட்டு என்னன்னா பாவும் பொண்ணு குள்ள பாசத்த காமிக்கிற மாரி அந்த படோ
அ
அப்டியே எனக்கு வந்துட்டு உ உன்னோடது உங்க அப்பாவோட ஞாபகோ தா வந்துச்சி பாக்கும்போது
என்னோடது எங்க அப்பாவோடதுமா
ஆமா
எனக்கு எங்க அப்பாக்கு எப்பப்பரு சண்டதா
இல்ல இல்ல அது வந்துட்டு ஒரு கொஞ்சோ இதெல்லா கொஞ்சோ மேச் ஆகு ம் நீ ஏதாச்சி பாத்தியா என்னதா பண்ற வீட்ல
நா என்ன பண்ற காலைல எந்திரிப்ப
ம் ம்
டு ப்ரெஷ்லா பண்ணிட்டு ஃரெண்ட்ஸ் பாக்க போவ போயிட்டு வருவ எதேதோ பேசுவோ ஆமா டெய்லி போயிருவ இன்னிக் போகல இன்னிக்கு ஃரெண்டஸ்ஸெல்லா இன்டர்வியூ போயிருக்களா அதனால போகல போகணு அப்றோ வருவ படுத்துருப்ப தூங்குவ சாந்ரோ ஆகு சீரியல் பாப்ப அம்மாவ கூப்புட போவ அ நைட் ஆக தூங்குவ இப்படியேதா போகுது ஒரு வேல கெடைக்க மாட்டேது
அதுதா அதுதா வீட்ல கஷ்டமாதாருக்குது இருக்கறது ம் ம்
வீட்லியே அ அம்மா அப்பா எதோ நெனச்சி பாங்ளோ அப்டின் தோணுது அம்மாட்ட
ஆமாம்மா ம்
கடைக்கல அப்டின்னு
அ
எந்த வேலையு செரியா அமைல அப்டின்னு எங்க அம்மா ஃபீல் பண்ணாத கெடைக்கு
ம்
ஏதோ ஒரு வேலைக்கு போணுன்னா போயிட்லா படிச்ச ஃபீல்ட வேணுன் பாக்குறோம்ல
அதுதா எங்க வீட்லே அதா சொல்றாங்க நீ படிச்சதுக்கு போ அப்டின்னு
ம் சேரி சேரி
ம்
அப்பறோ வோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வேல கெடச்சிருச்சா
ஏ ஸ்கூல் பிரரெண்ட்ஸ்கெல்லா எங்க வேல கெடச்சிச்சி என்ன மாரிதாருக்காங்க
ஏதோ ஃப்ரெண்டு் வந்து ஹைதராபாத் போறன் சொன்ன போயிட்டாளா
ஆஅவ போயிட்டா அவ கொஞ்சோ படிச்சிருக்கா எங்க கூடயே கொஞ்சோ சேர மாட்டா ஸ்கூல்ல அதனாலதா அவளுக்கெடச்சிருக்கு
நீ எந்த ஸ்கூல் படிச்ச
நா வந்துட்டு ஒரு ஸ்கூல்
ம் சேரி சேரி கேர்ள்ஸ் ஸ்கூலா
ம் பொண்ணுங்க ஸ்கூல்
ஓ
ம்
அப்பறம்
ஒ பரவ
உ ஃப்ரெண்டுக்கு எதோ மேரேஜ் க கல்யாண ஆக போகுதுன் சொன்ன
ஆமா ஆமா அவுங்க வீட்லதா பாக்க வராங்களாமா அதுக்குதா என்ன ட்ரரெஸு வேணுன் கேட்டா எங்கிட்ட ஏ சேரீ அந்த மாரிலா எடுத்து குடுன் சொன்ன ந அது பாக்கறக் நாளைக் போலான் சொல்லியிருக்கா
சேரி பாக்கறக்கா செரி செரி ஒ இவ ஓகே சொல்லிட்டாலா வெஸ் செரின் சொல்லிட்டாளா
ஓ ஓகேன் சொன்னால்தா நாளைக்கி வந்துட்டு சேரீ வாங்கி தரே ஃப்ரெண்ட்ஸுக்குல்லா அப்படின் சொன்னா ம்
சேரி சேரி
உன்னையு கூப்பற்றன் சொன்னா என்னன் தெரியில
அப்படியா
ஆமா
ம் உங்கக்காக் கல்யாணம்ன் சொல்லிட்ருந்தா அது என்
எங்கக்காக் வந்துட் டு இனி ரெண்டு மாசோ இருக்கு கல்யாண்த்துக்கு
ஓ
ம் ம் உனக்கு கல்யாணம் சொன்ன இன்னாச்சு
எனக்குலா இப்ப நடக்காது பழய வேலைக் போனு இனி
ஆ செரி செரி
ம் அப்பறம்
ம் ம் ம் நா வந்து ஒன்னு சொல்ற ஒரு கத சொல்ற உனக்கு
ம் சொல்லு
ஒரு புக்கிருந்துச்சு செரியா
செரி
ஒரு புத்தகம்
ஓகே ஆ
அந்த புத்தகம் வந்து உனக் தெரியு நல்லா தெரிஞ்சதுதா
செரி
ம் ம் ஒரு டைம் ரெண்டு டைம் ஏமாற்லா எப்பாச்சி கடவுளே வந்துட்டு சேரி அப்படின்னு எதோ ஒரு இது பண்ணுவாரு எப்பப்பாத்தாலு எங்க போனாலு ஏமாற்றந்தா
ஆ நீ அப்டியே எ ஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ண சொல்ற மாரி எனக் ஃபீல் ஆகுது
அப்படியா நா இது ஒரு கத படிச்ச அந்த புக்க பாத்தாலே அப்டே கோவு வர மாரி
ஓ
ம்
எ ஃப்ரெண்ட்லியு ஒருத்தி அப்படிதா
அ உனக்கெதாச் தெரியுமா
ஓ எனக் தெரியாததே இல்ல அவளு அப்படிதா எங்க போனாலு ஏமாந்துட்டு ஏமாந்துட்டு வருவா எல்லாரு சிரிக்கிற மாரி இருப்பா பாத்தாலே
சேரி சேரி அந்த புக்கு அப்படிதா எங்க போனால் வந்து காசு ஏமரந்துட்டு வந்துரு
விய் ஃப்ரெண்டுந்தா
அப்படியா
தெரிஞ்சு தெரிஞ்சு வேணுனே போய் போய் வண்டி எங்கயாச்சு விட்டு விட்டு காசு தா ஜாஸ்தியயிட்டே இருக்குது எப்ப பாரு யாராச்சு காசு கேட்டா அவங்களுக்கு காசு காசு எடுத்து எடுத்து குடுத்துருவா
ஓ அப்டி அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா நீ
இப்ப கேட்டாலு காசு குடுப்பா
ம் ஆனா அவளுக்கு யாராச்சு தருவாங்களா
அவளுகு தரமாட்டாங்க ஆனா அவதா குடுப்பா குடுத்து குடுத்து ஏமாந்துருவா
ஐய்யோ பாவோ
ம் ம்
ம் ம் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல
ஆமா ஆமா
ம் ம் அவளு இதே மாதிரி தானா
இல்ல இல்ல அவ கொஞ்சோ செரி இவதா கொஞ்சோ ஏமாந்த கோழி அவ கொஞ்சோ உசார்தா கொஞ்சோ உசாரனா வேலதா பண்ணுவா ம் ம் ம்
ம் ம் உங்க உங்க அப்பாக்கு கைவலின்னு சொன்ன எப்டி இருக்கு இப்ப பரவா இல்லையா
ஆமா இப்ப பரவாலதா மாத்தர போட்டுட்டு இருக்குறாரு மூணு நேரோ
ம்ம்ம் வேலைக்கு போயிட்டாரா
ஆஹ் வேலைக்கெல்லா போய்ர்றாரு இப்ப கொஞ்சோ ஏதோ பரவால்லதா பாட்டிக் கைவலி நேத்து காலையில இங்க கூட்டிட்டு போனே கை கட்டு போட ஆமா அப்போ எண்ண வச்சு நீவுனு சொல்லிட்டாங்க அது வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஹாஸ்பிட்லு ஆனா எங்க வீட்டுக்கிட்டயே ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போ
ம் ம்
அப்போ அங்க கையில கட்டு போடு நீவணு அப்டி சொன்னாங்க அப்றோ அவங்க ஏதோ பண்ணி பாத்தாங்க அவங்க வந்து இங்க செரி ப்பட்டு வராது வேற ஹாஸ்பிட்டல் தா போணு சொல்லிட்டாங்க அதுக்கப்றோ எண்ண அதெல்லா குடுத் தாங்க நல்லா போட்டு கையில போட்டு நீவு நீவுன்னு நீவுச்சு கட்டு போடம்மானு கேட்டோ இல்ல கட்ட எல்லா போட வே ஆ நீவுனாலே சரியாகுமன்னு நெனைக்கிறே சொல்லி பண்ணாங்க
செரி செரி
நீவுச்சு பரவாலன்னு பாத்தா இன்னைக்கு காலையில கோயில் போயிருச்சு
இதுக்குத எது பண்ணி விடாம இருந்திருக்கலாமா
தேவலாது செலவுதா காலையில கோயிலுக்கு போய்ட்டு ஒரு ரென்ற மணி போலதா வந்துச்சு
சேரி சேரி செரி
ம்ம்ம்
ம்ம்ம் ஹூ
ஓ தங்கச்சி டென்த்துக்கு டியூஷன் போவாலா
ம்ம் போவ
சேரி சேரி ஏதோ நூல் வச்சு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன அதலா பண்றலா இன்னியு
ஆஹ் பண்ணிட்டுதா இருக்கா எ ஃப்ரெண்டுக்குதா ஒருத்தக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா என்ன பண்றான்னு சொல்லவே மாட்டேிக்கிறா
ஹ்
ம் ம் ம்
ம் செரி நீ என்ன பண்ற
செரி செரி செகண்ட் கால் வருது நான் கூப்பிடுற
ஆ செர்